ஹலோ ஆ எப்டி இருக்கீங்க நல்லார்கீங்ளா
நல்லா இருக்கோ நீங்க நல்லா
ஆ நல்லாருக்கோ கொழந்தைங்லா நல்லாருக்காங்ளா
எல்லாரு நல்லா இருக்காங்க
ம் அப்றோ சமையல்லா என்னா சமைச்சு குடுத்தீங்க பசங்களுக்கு
பசங்களுக்கு வெள்ளப்பூடு கொழம்பு
ஓகே நல்லா ஹெல்த்தியாக சமச்சு குடுத்துருக்கீங்க
ஆமா அது எப்படியுமே நாங்க ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் அந்த கொழம்பு கண்டிப்பா வச்சிருவோ
வெள்ள பூண்டு கொழம்பு கொஞ்சோ எப்டினு அந்த ரெசிபி சொல்லுங்க
அது சின்ன வெங்காயோ இருக்குல்ல சின்ன வெங்காயோ மல பூடுன் சொல்லுவாங்கல்ல குட்டி குட்டியா இருக்கு ஆஹா குட்டி பூடு பெருசு சோ வந்து எடுக்கவே கூடாது எப்புரதம் யூஸ் பண்ணவே கூடையாது சமையலுக்கு இது வந்து மழப்பூண்டுன்னு சொல்லுவாங்க மொதல்லாம் நாங்க வந்து இங்க கொடைக்கானல் பக்கத்துல இருக்க க்கரலாம் அடிக்கடி எங்களுக்கு வரும் மலையில விளையுற பூண்டு குட்டியாதான் இருக்கும் அது தோல் உரிக்கவே முடியாது ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதுல அதனால அந்த பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஃபஸ்ட் ரெண்டையும் எண்ணெய் ஊத்தி கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தையும் வெள்ள பூண்டையும் போட்டு வதக்கணும்
ஆ
கொஞ்சோ வாக்கிட்டு நம்ம கொழம்புக்கு யூஸ் பண்ற மச சாலா தேங்கா அரச்சு வச்சது அ புளி கரச்சு வச்சது
ம் தேங்கா பேஸ்ட்ட வந்து லாஸ்ட்ல போடணுமா இல்ல ஃபஸ்ட்டே போட்டுக்கணுமா
நா ஃபஸ்ட்டு வந்துட்டு மசாலா மசாலா போட்டு ரேசன ப ம மன் பச்சவாட போற வரைக்கும் வதகிட்டு திரும்ப தேங்கா ஊத்திருவே
எ ஆ
குன்டால வந்துட்டு மிளகு சீரகமும் போட்டா
ஆ
அரச்சிட்டு அத ஊத்திட்டு கொஞ்சோ கோழி கொதி கொதிச்சதுக்கு அப்றம் புளி புளி கரச்சி வச் சிருப்போம்ல அத ஊத்திருங்க
ம் ம்
ஊத்திட்டு கொஞ்சோ நேரம் கொதிக்க விட்டு அந்த வெ வெள்ள பூண்டு வேகற வரைக்கு கொதிக்க விட்டு அப்றம் உப்பு போட்டு இரக்கிற வேண்டிது தான் அவ்ளோதா
ஓகே நம்ம நார்மல் பூண்டுல செய்யலாமா
நார்மல் பூண்டு வந்துட்டு உங்களுக்கு கேஸ் வந்து இது பண்ணாது எடுக்காது
அப்டிங்களா ஆ அ
உங்களுக்கு ஒரு மாரி வயிறு வந்து சுத்திக்கிட்டே இருந்த மாரி இருக்கு
ஆ ஆ ஓகே ஓகே அதா கேட்டே
நாங் கண்டிப்பா எங்க அத்த என்னோட மாமியாரு பத்து நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பா அந்த கொழம்பு வைக்கணுன்ருவாங்க
இல்ல இல்ல அது ரொம்ப உடம்புக்கு தா அதா பசங்களுகெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி ஆமா நல்ல ஃபுட் அது நா இப்பதா அது கேள்வி படறேன் ம்
அந்த வெள்ளப்பூண்டு எடுத்து சாப்பாடுல போட்டு பெசன்சி குடுத்தா சாப்ட்ருவாங்க கிடைக்காது ஆ நம்ம நார்மல் எங்க ஊர்லையுமே கிடைக் கிக்காது நம்ம நார்மல் வெள்ளப்பூண்டு தா கிடைக்கு
அப்டிங்களா ஆ இருக்கறது அங்க சாப்ட யூஸ் பண்ணிகோங்க
ஆமா
ம் காலையிலலாம் எப்டி டிஃபன் ஐட்டம் எப்டி கொடுப்பீங்க பசங்களுக்கு
காலையில வந்துட்டு ஒரு நாள் இட்லி
ஆ தோச சப்பாத்தி ஆ ஓகே ஓகே ம் ம் ம் ம் ம்
அப்பறோ வாரத்துல ஒருனாலு கண்டிப்பா பயிரு காலைல டிஃபன்க்கு பயிர் தான் வைப்பாங்க தட்டாம் பயிறு கொண்டைக்கடல வேற்கடல அந்த மாரி ஏதாவது பயிர் தான் பயிர் ஐட்டம் தான் நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கனால இதெல்லாம் கம்பல்சரி ரூல்ஸ்
ம் ஆமா ஆமா அதெல்லாம் ஹெல்தி தான் நல்ல ஹெல்தி அதுவும் குழந்தைங்களுக்கு இப்ப எல்லாம் பார்த்தோனா இந்த பீஸா அந்த பர் க்கர் இந்த மாதிரி இந்த ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஐட்டமா சாப்ட்றதால கொழந்தைங்களுக்கு உடம்பு விழறது இந்த மாரி போகுது சரியான ஃபுட்டுன்றதால பேரண்ட்ஸ்டதா இருக்கு பிள்ளைங்கள அது இப்ப கொண் ட்டு வறத பாத்தோனா நா கால்லயே பாத்தேனா இடியாப்போ
அ ம்
இடியாப்பத்துக்கு தேங்கா பால் வச்சு குடுக்குறது அ அது நல்ல டேஸ்ட் த இருக்கு எப்பயு அது மாரி சப்பாத்தி ம் புட்டு செய்வ புட்டு ஒரு நாள் வச்சு குடுக்கறது அந்த மாரி ஒரு நாளு
தேங்காபால் வந்துட் ட்டு புதுசா இருந்துச்சு என்னோட கல்யாண ஆயி வந்த புதுசல நா கல்யாணத்துக்கு முன்னாள எங்க வீட்ல இடியாப்பா செஞ்சா தேங்கா துருவ திருவி போட்டு சீனி போட்டுதா சாப்டுவோ ஆனா இங்க வந்ததுக்கு அப் அப்பற தேங்கா பால் எடுத்து சாப்ட்டாங்க என்ன இது புதுசா இருக்கு அப்படிங்கிற மாரி தோணிச்சு
ம் சொல்லுங்க அப்ப இல்லல்ல தேங்கா பால் நல்ல டேஸ்ட்
ஆ நல்லாருந்தது நல்லா டேஸ்டா இருந்தது
ஆமாமா நல்ல டேஸ்ட் ஆ இருந்தாலு தேங்காவ துருவி அந்த சீனி போட்டு சாப்ட்றது அதுவு நல்லாருக்கு ஆமா இருந்தாலு தேங்கா பால்ல நீங்க கொஞ்சோ ஏலக்காய் கொஞ்சோ போட்டுக்கோங்க அது நல்லாருக்கு இன்னு
ஆமா ஆ ஏலக்காபோடுவோ நாங்க அப்பற நா ச்சக்கர இது பண்ட்டுதா சீனினா கரைய மாட்டேங்குதுன் நாட்டுச்சக்கரைய போட்டுறது
இல்ல நாட்டு சக்கரையு நல்லாருக்கு போட்டு சாப்டுங்க தேங்கா பால் எல்லாத்துக்கு நல்லது
எது ஒரு திடல் கண்டுபிடிக்க முடியு
ஆ ஆமா நாட்டு சக்கரையு எதோ எது ஆமா எதுமே ஒரிஜினல்லா இல்ல இப்பத்திக்கி நம்மளா கண்ணுல பா பாத்து செய்யறதுதா ஆமா
எ பசங்களு சின்னதா இருக் போதல்லா எதுவுமே கேக்க மாட்டாய்ங்க இப்ப கடைக்கு வெளிய கூட்டு போன பாஸ்ட் ஃபுட் கடய பாத்து சிக்கன் கேக்கறது
ஆ அதேதா ஆமா மா எல்ல எல்லாருப்ப கொழந்தைங்களு அப்டிதா சிக்கன்னா இறங்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்
தெரியாது ஆ நம்ம செஞ்சு குடுக்கறதா சாப் ப்படுறாங்க வெளில போய்ட்டாங்கன்னா அது வேணு இது வேணு அப்டி இப்டி எல்லாத்தையு கேக்குறாய்ங்க
ஆமா ஆமா மதிய டைம் பாத்தோனா கீர கீர குடுத்துருவோ கீர காய் சாப்பாடு கம்மி பண்ணிட்டு பசங்களுக்கு கீரையு காயு என்னாங்க கிராம சைடு எங் எங்க ஊர்ல கீரல்லா நெறய கெடைக்கு இந்த அரகீர சிறு கீர எங்க தோட்டத்திலயே நாங்க போடுவோ இந்த உரலா போடாத கெமிக்கல் எதுவு கலக்காத ஊர்லயே இந்த சாண எருவு வச்சு
அ ஆ அப்படிதா நம்மளே பறிச்சுக்கலா தேவையான போது எடுத்து சமைச்சுக்கலா இங்க வந்து இங்க கீர வந்துட்டு கரெக்ட் கீரயே கெடைக்காது ரொம்ப வெல சொல்லுவாங்க ஒரு கட்ட வச்சு கிட்டே முப்பதுரூபா நாப்பது ரூபான்னு வாய்ங்க
ஆமா ஆமா அதுக்கு ஏன் போறீங்க அக்கா கொஞ்ச ஆ ஓகே ஓகே அது சூப்பர் ஆ ஆ எப்படி கோழி முட்டையா இல்ல இந்த கடையில வாங்குறதா
நாட்டு கோழி முட்டன்னு சொல்லி விக்கிறாங்க ஆனா அது ஒரிஜினலா ஃபேக்கான்னு தெரியல
நாட்டுக்கோழி முட்டன்னா அந்த கரு இருக்கு பாத்தீங்களா அது நல்லா மஞ்ச
அ நல்ல மஞ்சளா தான இருக்கணு ஆனா இங்க பாத்தா கரு நல்லா மஞ்சளாவே இருக்குறது இல்ல ஆ நம்ம கட முட்டையில கூட மஞ்சளா இருக்கு ஆனா நாட்டுக்கோழி முட் டன்னு தராங்க வெள்ளையாயிருந்த மாரி இருக்கு
இல்ல இல்ல அப்ப அது நாட்டுக்கோழி இல்ல ஆமா ஆமா இல்ல எங்க வீட்ல கோழி இருக் கு நாட்டுக்கோழி முட்டன் பாத்தீங்கனா கரு அவ்ளோ மஞ்சளா இருக்கு
மஞ்சலா தா இருக்கு எங்க ஊர்லல்லா நா அம்மா வீட்ல இருக்கும்போதெல்லா அந் கரு நல்லா மஞ்சளா இருக்கு கொஞ்சந்தா இருக்கு முட்டயு சின்னதா தா இருக்கும் இங்க நம்ம பிராய்லர் முட்ட மாதிரி பெருசா இருக்கு உள்ள கருவும் அந்தளவுக்கு மஞ்சள் கலர்ல இல்ல
முட்ட விலை எவ்வளோ சொல்றாங்க
பதினஞ்சு ரூபா சொல்றாங்க ஒரு முட்ட
ம் ம் அது அது அதாது அது வாங்காதீங்க அதுக்கு நீங்க நார்மல் இந்த மாரி
முட்டைய வாங்கிரலா ஆமா அதத்தா நானு சொன்ன ரெண்டு டைம் அவுங்க வாங்கிட்டு வந்தாங்க வீட்டுக்காரங்க வேண்டான்டே கடையில வந்து வந்து குடுக்குறாங்க ஒரு பாட்டி வந்து குடுக்குறாங்க பாட்டி வந்து குடுக்குறாங்கன் கொண்டு வருவாங்க வீட்டுக்கு
ஆ ஆ இல்ல நீங்க கிராம சைட் போனீங்கன்னா நீங்க இந்த மாரி வாங்கிக்கலா இந்த மாரி வாங்குறதோட கிராமத் த்தில நீங்க வாங்கிக்கலா அது கொஞ்சோ ப பசங்களுக்கு கொஞ்சோ நல்லாருக்கு ம் அது மாரி
நா ஊர்ல டெலிவரி ஆகி இருக்கிற வரைக்கு ஃபர்ஸ்ட் கொழந் ஃபர்ஸ்ட் டைம் ஒம்பது மாசம் ஊர்ல தா இருந்த டெலிவரி ஆகி ஏன்னா என்னோட ஹஸ்பண்டோட தங்கச்சி டிவின்ஸ் பிறந்திருந்துச்சு அதனால எங்க அத்த சொல்ட் ட்டாங்க நீ இங்க வந்தினா உன்னையும் பாக்க முடியாது ஏனா ரெண்டு பேருக்குமே ஒரு இருவது நாள் தா டிஃப்ரெண்ட்டு டெலிவரி டேட்டு ரெண்டு கொழந்த பெண் கொழந்த பிறந்திருந்துச்சு அவுங்களுக்கு அதனால மூணு உங்க ரெண்டு பேரையும் பாக் க முடியாதுன்டாங்க அதனால எங்க அம்மா வீட்டுல ஒம்போது மாசம் இருந்த அப்பல்ல நாட்டுக்கோழி முட்டன் கொண்டு வருவாங்க ஊர்ல நல்லா இருக்கு எப் ம் கிராமந்தா அது ஆனா இருவது ரூபா சொல்லுவாங்க ஒரு முட்ட கிராமத்திலயே
ம் இப்போ எல்லாம் இருவத்தி அஞ்சு ரூபா வருது நாட்டுக்கோழி முட்டைலா இப்போ இருவத்தி அஞ்சு ரூபா
இப்போ நா சொல்லியே நானா என் பைய பெறந்தே அஞ்சு வருஷோ ஆயிட்டு அப்பமே இருவது ரூபானா அப்ப கூட தா செஞ்சிருக்கு
ம் ஆமா ஆமா இப்ப அஞ்சு ரூபா எக்ஸ்ட்டா இப் ப எங்க கிராமத்துலயு சைடு இருபத்தி அஞ்சு ரூபான்னு தா சொல்லி் குடுக்குறாங்க ம்
அத சிட்டி சைடு எது ஒடம்புக்கு நல்லது எது ஒரிஜினல்னு கண்டுபுடிக்கிறக்கே ஒரு நாள் ஃபுல்லா ஆகும் போல
ஆ கடையில விக்கிறது ஃபுல்லாவே எல்லாம் மருந்து மருந்து ஐட்டம் தா பழம் பழனாலு மருந்துதா எல்லாமு மருந்துதா
ஐயோ அந்த மாம்பழொன் சொல்லிட்டு நல்ல மாம்பழொன் சொல்லிட்டு எங்க அத்த வாங்கிட் டு வந்தாங்க வாமிட் எனக்கு இதுக்கு ஒரு பீஸ் தா சாப்ட்டே எனக்கு அது சேர வேல அது எதோ கல்லு வச்சு பழுக்க வச்சுருந்திருப்பாங்க போல மருந்து போட்டு ஒரே வாமிட் ஆயி போச்சு ஆஸ் பெட்டல்ல போய் ஊசி போட்டுதா நேத்தல்லா எழுந்துருச்சியே ஒக்காந்த அந்தளவுக்கு ஆயிருச்சி பாக்கானா பழொ நல்லாருக்கு நல்ல பழம் மாதிரி ஒரிஜினல் பழம் மாரி அப்டி வாசமாருக்குது ஆனா அது மருந்து அடிச்சிருக்காங்க அதுல
எல்லாமு மருந்துதா வேணா நம்ம வீட்ல ஆமா பாத்தோன்னா எங்க தோடம் ஃபுல்லா பப்பாளி பழலா நறையாருக்கூ வாரத்துல ஒரு ரெண்டு முறையாவது பசங்களுக்கு பப்பாளி பழங் கட் பண்ணி ஆ ஆமா அதெல்லா அப்புறொ கொய்யாப்பழொ கொய்யாப்பழலா பறிச்சி குடுப்பே இங்க தோப்பாவே இருக்கு ஆ வீட்லயே இருக்கு பா தோட்டத்திலே இருக்கு அந்த மாரி மாமரொ இதெல்லா அங்க இயற்க் கையாவே பறிச்சி மரத்துல பழுத்தே சாப்டுவோ நாங்க பறி சியே சாப்டுவோ
அதா கிராமத்து வாழ்க்கை நல்ல நம்மளுக்கு தேவையானது
ஆஹா ஆமா ஆமா பசங்களுக்கு பாத்தோன்னா ஹெல்தி ஃபுட்டு தா இல்லன்னா
ஆமா
அப்பல்லா இந்த ராகி கூழு இந்த மாரி வச்சு சாப்ட்டவங்கலாம் பாதுங்க நூறு வயசுக்கு மேலேயே இருக் க்றாங்க இப்பல்லா அப்புடி இல்ல ஆ இப்ப ஆனா காலைல எங் வீ எங்க வீட்ல கூழு தா ராகி கூழு செஞ்சுது அம்மா
இங்க ஏ பையலா ராகி கூழ் செஞ்சா என்னம்மா இது இத போயி சாப்ட்டுக்கிட்டு இருக்க அப்டின்றியா
இல்ல என்னோட பையனுக்கு ரெண்டு மூணு வயசு தா ஆகுது பழக்கப்படுத்திட்டே நானு ராகி கூலு கம்மங் கூலு இதெல்லா ரொம்ப விரும்பி சாப் டுவா அதுக்கு மோர் மொளகா வச்சிர்னு அவனுக்கு ராகி கூழ்க்கூ மோர்மொளாக காரொல்லாத ஆனியன் வச்சிர்னு சின்ன வெங்காயொ மூணு வயசு தா ஆகுது ராகி கூழ் அவ்ளோ விரும்பி குடிப்பா கால்ல கூட குடிச்சான் ஆமா ஒரு கிளாஸ் குடுத்துருவ
ட்ருந்தா ஒரு மூணு வயசு வர கொஞ்சொ வெவரந் தெரிஞ்சதுக்குப்புறொ இதெல்லா ஒரு சாப்
அதெல்லா குடுத்து சின்ன வயசிலே பழக் பழக்கம் பண்ணிடுங்க பழக்கம் பண்ணிட்டா பசங்களுக்கு அது சாப்ட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நம்ப தா பழக்கொ கொண்டு வர்ணு அவுங்க சிக் க்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்த ரைஸ் இப்புடி போயிடுவாங்க நம்ம தா கொண்டு
ஆமா ம் நானு அதா சொல்லுவே இதெல்லா சாப்ட்டீன்னா ஒரு காய்ச்சல்னா கூட தாங்க முடியாது
ஓகேக்கா நம்மளுக்குள்ள டைமிங் முடிஞ்சிறிச்சி நம்ம நெக்ஸ்ட் காலர்ல நம்ம பாக்கலா
ஆ ஓகே சிஸ்
ஆ ஓகே